அப் தோழி ஆ கேக்குதுங்ளா தோழி
ஆ கேக்குது கேக்குது தோழி உங்களுக்கு கேக்குதுங்ளா
ஆ கேக்குதுங்க தோழி சொல்லுங்க தோழி நீங்க தா தோழி சொல்லணு நாளைக்குல்லா என்ன பண்ணணுனு முடிவு பண்ணிட்டீங்ளா
நாளைக்கு அதா தோழி எதாச்சு சிம்பிளா பண்ணலானு யோசிச்சு வச்சிருக்கோ ஆம் போட்டட்டே ரைஸ் அ அது மாதிரி எதாச்சு குடுக்கலா இல்லன்னா
ம்
ம் வேற என்ன பூசணிக்கா இருக்கு தோழி அத வச்சு என்ன தோழி பண்ணலா பூச ணிக்கா சாம்பார் மட்டு தா பண்ண முடியுமா
போடல்லா கூட்டு வைப்பாங்க செல பேரு
ம் ம் ம்
அ சாம்பார்ல தா மோஸ்ட்லி போடுவாங்க ஆனா கூட்டு வைப்பாங்க பூசணிக்கா கூட்டுலா
ஓ அது மாதிரி பண்ணுவாங்க ஆனா அதுமேரி சாப்பிடுவாங்கலானு தெரியில
ம் ம் ம் ஆமாவ ஒர்த் தவங்க விட்லியு ஒன்னு ஒன்னு பண்ணுவாங்கள தோழி அந்த மாரியே பண்ணுங்க நீங்க
ஆமா ஆமா நா தா சாம்பார்ல போட்ருவ வேற எதாச்சு பண்ணலாமா அது மாதிரி ஆனா அது ஸ்வீட்டா தான தோழி இருக்கு தீத்தீப்பா
ஆம்மாம்மா
அ
மோஸ்ட்லி ஆனா சாம்பார்லதா தோழி பண்ணுவாங்க சில பேரு வந்து கூட்டு பண்ணியு சாப்ட்டு இருக்கோ
ஆ ஆனா பசங்களுக்கு ரொம்ப நல்ல துனு சொன்னாங்க
ஆம்மா ஆம்மா அது சொரக் கா அதல்லா வந்து நீர் சத்து தான உங்களுக்கு சுரைக்காலா நீர் சத்து தா ஒடம்புக்கு நல்லதுதா ம் ம் அதனால தோழி நீங்க பேசாம இந்த நெல்லிக்கா அ அப்றோ கருவேப்பில இஞ்சி எல்லாத்தையு அரச் சி ஒரு இந்த ஐஸ் கியூப்ஸ் மாரி இருக்கு ஐஸ் கியூப் ட்ரே இருக்குல அதுல ஊத்தி வெச்சுட்டு ஒரு வாரத்துக்கு மட்டு ஊத்தி வெச்சுட்டு காலையில வந்து இதுதா நீங்க அந்த தேநீர் அந்த இதெல்லா வந்து எடுத்துக்க மாட்டறீங்ள இந்த மாரி அத ஒரு ரெண்டு ரெண்டு கரு
சுடு தண்ணி
ஐஸ் க்யூப் மட்டு போட்டு சுடு தண்ணியில போட்டு குடிங்கள கொஞ்சமா குடிங்க நிறைய கூட வேண்டா ஏனா அது முடி வந்து கொட் றது கண்ட்ரோல் ஆகுது எங்க இப்ப எங்க அக்கா பொண்ணுக்கு அப்டி தா குடுத்துட்டுருக்காங்க வாரத்துல மூணு நாள் குடுக்குறாங்க டெய்லி கெடையாது ஏனா சளி பிடிச்சிடு இல்லையா அதுக்காக
ம் ஆமா ஆனா நம்ம சுடுதண்ணியில போட்டு குடுக்கறதால சளி புடிக்காது தான தோழி அது
சளி பிடிக்காது இருந்தாலு கொஞ்சோ நம்ம கேர்ஃபுல்லா இருந்துக்குணுனு சொல்லிட்டு வாரத்துல மூணு நாள் மட் டு குடுக்கறாங்க மத்த நேரோ வேண்டா அப்டின்னு அதுவு ஒரு சின்ன கப்புல ரொம்ப பெருசா பெரிய டம்ளர் அதெல்லா கெடையாது
ஆ அனா டிஃப்ரன்ஸ் தெரியுதுங்களா தோழி
ஆ முடி கொட் றது நின்னு இருக்குன்னு நாங்க அதுக்காக சொல்ற நீங்க அத ட்ரை பண்ணி பாருங்கள ஏன்னா அதுல கருவப்பிள்ளைலா கலந்துருக்குல்லா அதுக்காக சொல்ற
ஆ தோழி இப்ப தைராய்டுலா வந்துச் அ வருதுன்னா எதாது சிம்டம்ஸ் இருக் கா தோழி அது
அ எனக்கு தைராய்டு இருக்கு ந ந நார்மலா தா இருக்கு ரொம்ப கம்மியான எம் ஜிதா யூஸ் பண்ற அதா எனக் கு நா ஏற்கனவே உங்கள்ட பகிர்ந்தன் நெனைக்கற எனக்கு ஞாபக இல்ல எனக்கு இது எனக்கு முடி கொட்டாது ஆனா வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியு உடல் அரவுல சோர்வு ஏற்படு
ம் ம்
கால் பாதம் வந்து குத்தல் வலி குடுக்கு எனக்கு அதாவது அ டேப்லெட் போடாம இருந்துட்டன்னா அந்த மேரி ஆகு எனக்கு
பீரியட்ஸ் அது மாரி இர்ரெகுலரா இருந்தா அது மாதிரி எதாச்சு இருக்குங்க
வேறலா ஆனதுல்ல எனக்கு கரக்ட்டா வந்துருது அ சில பேருக்கு தைராய்டுனா பீரியட்ஸ்ஸு ரெகுலராகு அனா எனக்கு கரெக்ட்டா இருக்கு எதூ பண்ணாது எப்பயாவது ரொம்ப வேற நாம நார்மலா வந்து பீரியட்ஸ்ன்னா நார்மலா இந்த கை கால் வலிக்கும்ல அந்த மாரி தா இருந்திருக்கே தவுத்து வேற எதுவு இந்த இர்ரெகுலராலா இருந்ததுல்ல
ஓகே இப்ப எப்டின்னா எனக்கு வந்து அ வருதுத் தோழி ஒரு ஃபைவ் டேஸ் முன்னாடி வருது அப்படி இல்லனா பைவ் டேஸ் தாண்டி வருது அந்த டேட் கரெக் ட்டா வர மாட்டுது முன்னு பின்ன முன்னு பின்ன வந்துட்ருக்
அப்படிதா உங்களுக் வரு அதல்லா கேஷுவல் தான ஒரு டொண்ட்டி டூ டேஸ் கரெக்ட்டா இருந்தாலே உங்களுக்கு ஓகே தா என குலா வந்து ஒவ்வொரு நேரோ நா சாப்படுறத வச்சு சொல்றோ ஒவ்வொரு நேரோ நம்ம ஸ்வீட் அதிகமா சாப்புடுவோ இல்ல மாம்பழோ இந்த சீசன்ல அதிகமா எடுத்துக்கறோன்னா எனக்குலா வந்து சவன் டேஸ் மின்னாடியே வந்துரு இல்ல ஒவ்வொரு நேரோ டென் டேஸ் முன்னாடியே வந்திருக்கு அனா நார்மலா பைவ் டேஸ் முன்னாடிதா வரு இந்த ஸ்வீட்டல்லா த அதிகமா சாப்ட்டா இந்த மாரி அலஞ்சனா மின்னடியே வந்துடுது கொஞ்சோ அதல்லா நார்மல் தா உங்களுக்கு
ஆ ஏன்னா போன மன் த் வந்து எனக்கு ஸ்டாட்டிங்லே ஒரு தேர்டி அப்பவே வந்துருச்சு தோழி இந்த மன்த் பாருங்களே சிக்ஸு சவன் வரைக்கு ஆயிடுச்சு அனா உன்னு வரல அதுதா எதாச்சு தைராய்டு மாரி எதாச்சு பிரச்சன வருமா எனக்கு அனா அதல்லா வர கூடாது பயமா இருக்கு
நீங்க அதல்லா ஏ நெனைக்கறீங்க முன்ன பின்ன கூட வ ர்லாமல்ல
ஆமாம்மா ஏன்னா இது முடி கொட்றது சிம்டம்ஸ் இருக்கு இதுவு ஒருக்கறதால அது மாதிரிலா யோசி
அனா நீங்க செக் பண்ணிக்கறது நல்லது தான உங்களுக்கு
ம் ஆமா ஆமா தோழி நா ஃபர்ஸ்ட் அனா செக் பண்ணீட்டு அதுக்கு அப்பறோ டாக்டர்கிட்ட போலாமான் தா
ஆ அதா நீங்க வந்து செக் பண்ணிட்டு ஆனாலுமே வந்து டாக்டர் சர்டிபிகேட் தானே கேப்பாங்க தைராய்டுக்கெலா செக் பண்ணுனா
புரியல புரியல தோழி விட்டு விட்டு கேக்குது
இல்ல நீங்க தைராய்ட்ல்லா செக் பண்ணணுன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கேட்பாங்களேன் கேக்குறே
ஓ அதுக்கு கேப்பாங்களா
ஆ ஆமா டாக்டர் சர்ட்டிபிகேட் காமிச்சாதான தைராய்டு இது இல்ல நம்மளே எடுக்கலாமா எனக்கு தெரியல
ம் எனக்குமே தெரியல ஆனா ஹீமோகுளோபின் கேட்டே நானு அது எடுக்கலான்னுதா சொன்னாங்க
அப்பனா அவுங்கள்டயே கேளுங்க தைராய்டு எடுக்கலாமான்னு சும்மா ஜெஸ்ட் செக் பண்ளதுல என்ன வருது
ஆமா ஆமா அதா ஒரே பிளட் சாம்பிள் எடுத்துட்டு ரெண்டு த்துக்குமே பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ம்
அப்பண்ணா நீங்க கேட்டு பாருங்க
ம் ம் அதா தோழி அதா கூட்டு போறேனு சொல்லிருக்காங்க இந்த லீவ்ல போயிட்டு தா பாக்கணு தோழி அது ஒரு நாள்லயே குடுத்துருவாங்களா ரிப் போட்டு ம் ஆ அதா தோழி ஏனா இருக்க இருக்க நம்முளுக்கு ஏஜாகுதா எல்லாமே செக் பண்ண வேண்டியதாதா இருக்
ன்றது எனக் கே ஒவ்வொரு நேரோ கொலட்ஸ்ரால் டெஸ்லா எடுக்கலாமான் தோணு அப்றோ பயந்துகிட் ட்டா அத எடுத்துட்டா அத யாரு டேப்லெட்டு சாப்ட்டுட்டேல இருக்கணுன் சொல்லிட்டு போறதுலா இல்ல
ஆனா டேப்லெட் யூஸ் பண்றதாலியு வெயிட் போடு தோழி அது ரொம்ப நம்ளுக்கு வந்து ஆமா எங்க அம்மா சொல்லுவாங்க உங்க ஸ்ட்ரெ ஸ் ஆயிடுவாங்க அடிக்கடி ஸ்ட்ரெஸ் ஆயிச்சுனா தூக்கோ வராது அதுக்காகவே டேப்லெட் எடுப்பாங்க அதனால கொழு கொழுன் குண்டாயிடுவாங்க ம் ஆமாமா எ கல்யாணத்துலதாங் தோழி ஸ்டார்ட்டாச்சு அது அவுங்ளுக்கு தூக்கோ இல்லாம கொஞ்சோ பயந்துட்டாங்க ஆம்
கரெக்ட்டு தா கரெக்ட்டு தா நா இப்ப தைராய்டுக்கு மட்டுந்தா அந்த ரிப்போர்ட்ட யூஸ் பண்ணிட்ருக்கே டெய்லி கரெக்டா போட்றுது ஆ ஒவ்வொரு நேரோ இது என்னோட அலட்சியத் துனால வாங்காம உட்ருவே ஆ ஆனா ஆ அந்த சைடு தா போயிருப்பே அத்தன வாட்டி ஆனா அங்க மட்டும் போவாம அப்டே நேரா வந்துர்றது ஆ அப் பே திரும்பியு ஒடம் முடியாமருந்தனா குடுகுடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வந்து இதே வேலையாதாருக்
அதாதா ஆனா ஒண்ணு மட்டு தெரியு தோழி நம்ப பசங்க பாத்துக்கணுனா நம்ப ஒடம்பு கரெக்டாருந்தா தா இல்னா வேற யாரு இல்ல ஹெல்ப் பண்றதுக்கு எங்
ஆமா கண்டிப்பா கண்டிப்பா சொல்றே யாரோ அந்த பண்ண மாட்டாங்க எல்லாரு சொல்ல தா செய்வாங்க நம்மதா பாத்துக்கணு ஆ அதுக்காக நம்மதா கொஞ்சோ ம் நம்ளோட பாடிய கரட்டா வெச்சுக்கிட்டு
ஆமா
எ பாத்துக்கணு வேற வழியில்ல
அதா அதா அதா அ
ஈஸியானா சொல்லிட்டு பேய்ட்றாங்க இப்டி இருக்குணு அப்டி இருக்குணுனு
உம் ம்
ஆ வந்து பாத்தாதான தெரியு
உம் ஆமா ஆமா ஆமா வேற வெளில எங்கியாது கூட்டு போவீங்ளா வே
ஆ பார்க்குக்லா ஆ பூங்காக்கு போவோ வீட்லியே எப்போயாது ம் எனக்கு என்னனா என் இந்த ஏரியால ஒரு ரெண்டு மூணு பூங்கா இருக்கானா அந்த ஒரு பூங்கா ரொம்போ பெருசா இருக்கோ அங்க ரொம்ப ட்ராஃபிக் அதிகமா இருக்கோ எய்த்தாப்ல டெக்ஸ்டைல் கடையா சொல்லவே வேணா கூட்டோ வருமா அந்த கூட்டோ ஃபுல்லா இங்க வரு மெய்ன் ரோடு பஸ் போற ரோட்டுலதா பூங்கா இருக்கு எங்களுக்கு அனால வண்டிப் போட்றதுலேந்து எல்லாமே கஷ்டோந்தா கொஞ்சோ அத்னால கொஞ்சோ அப்பப்ப அழச்சி ட்டு போறதுண்டு ஆ கோவில்லேலா கொண்டு போய் உட்டா வளையாடுவாரு அந்த மாரி போறதுண்டு
செரி செரி செரிங்க தோழி ம் ம்
அத்தா செரி இந்தக் கிளாஸ்லா போட்டுவுட்டா ஜாலியா போயிட்டு வருவார்லே அப்டினு இந்த இப் இப்போ வந்து கேட்டதுக்கு அதெல்லா வேண்டா நா போமாட்டே
ம் ம் ம் நீங்க சொல்லுங்க இல்ல நீங்க சொல்லுங்க நம்ம அந்த ப்ரெண்ட்ஸ் அங்க இருக்காங்க உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் அங்க
அதா சொல்லி வச்சிருக்கே செஸ் போடுலா தருவாங்க செஸ்லா தர இல்லன்னா நா அழக அழகா வாங்கி தரே அப்புல்லா சொல்லி வச்சிருக்கே
ம் ம் ம் அங்க போயிட்டாங்கன்னா அவுங்க மிஸ்ஸு ஆமா பேசி அங்க இருக்க பிக்சர்ஸ் அதெல்லா பாத்
ம் ம் ஆமா அவரு செட்டில்லே இருக்காரு வேற ஒண்ணு இல்ல செட்டில்லேதா கவனோ செலுத் துறாரு ஏன்னா நெக்ஸ்ட் இயர் சேத் சேத்தூர்லாதா இருக்கே இந்த வருடோ வேண்டா சும்மாவே உக்கார வச்சிருக்குறதுக்கு எதுக்
ஆமா ஆமா ஆமா ஆமா
ஓ
அது வேணா சும்மா யாராது விளயாடும் போது கூட்டிட்டு போய் வேணா காட்டுங்க அது மாதிரி அதாவ்
ஆ
அவ்ங்க அவ்ங்க புரிஞ்சுப்பாங்க எப்டிப்
ஆமா ஆமா இப்ப யாராது பசங்க இருந்தா என்ஜாய் பண்ணுவாரு தோழி பூங்கா கூட போவ்மாட்டாரு அவர் பாட்டு ட்டு விளயாண்டுட்டே இருப்பாரு என்ஜாய் பண்ணுவாரு பசி எடுக்கு வந்து சாப்டுவாரு டயடாயி தூங்கிடுவாரு இப்ப யாரு இல்லயா ஆ எங்க வீட்டு சைடுல எல்லா பெரியவங்களா இருக்காங்களா அப்டி இல்லன்னா நையன்த் எய்த் படிக்கிற பசங்க சேத்துக்க மாட்ராங்க வெளயாட்
அதோ ஆமா இவ்ங்க குட்டியா விளயாடுவாங்க அவ்ங்கெல்லா பெருசா
அவ்ன சேத்துக்க மாட்றானோ அப் பக் கத்துலனா ஏத்த தெருவுல இருக்காங்க அப்டியே அழச்சிட்டு போற போவே வெளயாடுங்கடா செத்த செத் தின்ன நானு ஒரு பத்து நிமிஷந்தா வெளயாடுவானு அம்ச்சு வுட்ருவானு
ஓச்சோ ஆ ஆ ஆ ஆ
ட்ரு வருவாரு அவனு அவுங்களுக்கு தகுந்த மாரிதான விளயாடுவாங்க
ஆமா ம் ம் ம்
வருவாரு அப்புறோ சமாதானப்படுத்தி அப்டி இப்டினு அதனால கடுப் பாவுராரு அவுரு வீட்ல இருக்குறத அது நமக்கே ஒரு மாதிரியாதான இருக்கு
ஆமா ஆமா கஷ்டமா இருக்கு நீங்க அதா வேற எதாச்சு குட் டி பார்க்லா இருந்துச்சுன்னா அங்க கூட்டிட் போய் அங்க ஃப்ரெண்ஸ்லா இருப்பாங்கல அது மாரி சின்னதா ஒரு ரவுண்டு அந்த ரவுண்ட் சுத்துவாங்க அந்த
அப்படியு அழச்சிட்டு போன தோழி கொஞ்சோ ஒரு தெ ரு நேரா இருக்கு கொஞ்சோ ப்ரீயாவு இருக்கு எய்தாப்புல பாபா கோவிலு அப்போ செரின் தானு எதிர்மாரா வந்து பூங்கா இருக்கு நம்பளு பயப்படாம கதவலா எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க அங்க ஆளுங்க இருந்துட்டே இரு பாங்க ப்ரெச்சன இல்ல நம்பளு கொஞ்சோ உக்காந்துக்கலா இவரு வெளயாடுவாருன் பாத்தாக்கா இங்க எதுமே ந றயவே இல்ல வெளயாட்றதுக்கு நா அங்கதா போனுன் ஆரமிப்பாரு அடு
அப்டியா ஆமா இப்படின்னா அப்படி
த எக்ஸசைஸ் மிஷின்லா இருக்குல உடற்பயிற்சி மிஷின்லா அதுல போய் பண்ணிட்ருப்பாரு வெளயாட்றத வுட்டுட்டு
உ உ உ அதுல ஆர்வோ இருக்கு போல ஆ
அதுல ஒரு இது ஜாலி சந்தோஷோ எதோ பண்ணிட்ருப்பாரு அவுரு பாட்டுட்டு இதே நாங்க சென்னை போயிருந்தப்பன்ன மால்லா கொண்டு போய் விட்டாங்க வெளயாட வுட்டா ரொம்ப என்ஜாய்மெண்ட்
ஆமா ஆமா அதெல்லா நல்லா இருக்கு ம்
அந்த ஃபன் சிட்டிலல்லா உ ட்டோனா பூந்து வெளயாண்டுக்கிட்டு அ அப்டி இப்டின் வெளயாண்டுட்டு வந்தாரு அப்றோ அப்ற கொஞ் நாளு இருந்தா அப்ப அடிக்கடி மால்தா அழச்சிட்டு போய் உட்டுற்றது அ அந்த வெயிலுக்கு வேற எங்க போறதுன் தெரில வேற இதுனா ஏசிலியே இருந்த மாரி இரு க்குன்னு கொண்டு போய் உட்டுறது ஒரு மாலை நேரத்துல அங்க வந்து பார்க்குக்கு அழச்சிட்டு போவா அங்க அவுங்களுக்கு சொல்லவே வேணா நெறையருக்கு அதனால நல்லா என்ஜாய் பண்ணாரு இங்கியே இருந்துருவோம்ன்லா வேற கேட்டாரு இவரு ஆமா அதனால சேரி தோழி பின்பு தொடருவோ நன்றி
ஆ நன்றி நன்றி ஆ